ஹலோ மேடம் சாப்பிட்டீங்களா ஹலோ மேடம் கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குதுங்க
வாய்ஸ் ஸ்லோவா கேக்குது கொஞ்சம் என்னன்னு பா
ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்ப கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது கேக்குது மேடம்
ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வெயிட் ஹலோ
ஆஹ் கேக் கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது
உம் சாப்பிட்டீங்களா மதியம்
ஆ சாப்டாச்சு
என்ன சாப்பாடு சிக்கனா மட்டனா சாம்பாரா தயிர் சாதமா
இட்லி உருளக்கெழங்கு
கீர உருளக்கெழங்கா உங்க வாய்ஸ் ஸ்லோவா கேக்குது இந்த மாரி கேட்டாதா கொஞ்ச ரிஜெக்ஷன்ல வரு அதுக்
ஏ இல்லயே நல்லா தானே கேக்குது உங்களுக்கு க்ளியரா கேக்லையோ
கேக்க மாட்டேங்குது அதுக்காக சொன்னே
உம்
இப்ப கேக்குதுங்ளா
ஆ இப்ப கேக்குது இப்ப கே க்ளியரா கேக்
தந்மாதிரியே
ஆ ப்ளூடூத் அதுல குவாலிட் டி இல்ல இது ஆப் மூல்யமா பேசறோல்லையா அதனால ப்ளூடூத்ல பேசுனா சரி வராது து அது ரொம்ப அமைதிய இருந்தாதா ப்ளூடூத்துல கேக்கு ஆ இப்போ ஃப்ரீயா கேக்குது
ஃப்ரெண்டுக் ஃப்ரெண்டு சொன்னே அவ கொஞ்ச ஒர்க் விஷ் ஷ்யமா பிஸியா இருக்கா
ட்டாங்களா
பிஸியாதா இருக்காளா என்னன் தெரியல செரி அவ ஒரு ரெண்ட ஓ அவளுக்கு அந்த ப்ரொஃபைல் டாஸ்க்கெ இன்னு அவ கம்ப்ளீட் பண்ணல போலருக்
ப்ரொஃபைல் டாஸ்க் கம்ப்ளீட் பண்லியா
ஆ
தி ஆடாகும்
ஆ அ‌ பையனுக்கு வந்து அது ஆடாயிச்சி கால் பேசு
அ
அவளுக்கு நா‌ சொன்னே இந்த மாரி பேசுறதுக்கு சேரி அவளுக்கு வந்து அது ப்டி இது பண்றதுன் தெரியல செர் நீ பண்ணு நம் நா சொல்றே அப்டீன்னுட்டா செரி புதுசா யார் விட்டுட்ட
சேரி சேரி ஓகே கே ஓகே ஓகே தம்பிக்கிட்ட பேசுனிங்ளா ஒரு காலு
உம் உம்
பேசுனானா பேசனாரா கொஞ்ச ஷை ஆகுறாரா
இல்லல்ல நல்லாதா க்ளியரா பேசுனா
ஆ செ செ செ அது மாரி ஃபாலோ பண்ணிக்கங்க அவனுக்கு
அது வேற ரிய டாஸ்க் நா பண்றே அப்டி சொன்ன போல சரி ந மதிய விடுக்
அப்ப அது இதுல இருக்கு இல்லயா முது டாஸ்க் இன்னொரு டாஸ்க் ஆடாயிருக்குமே ஃரெப்ரெஸ் பண்ண வேண்டிய தனே
தெரில சரி பாக்கலன்னு நா போயி என்ன இதுல வந்து ஒண்ணுதா இருக்கு வகன்சி
நீங்கதா ஒன்னு ஒன் லட்சம் ஒரு டெஸ்ட்ட இது பண்ண இல்ல இல்ல இல்ல இல்ல அது அடுத்த வரும் அடுத்த அஞ்சு டாஸ்க் வரும் ஆமா பேசி மு பேசி முடிச்சதுக்குப்பற நீங்க ஃரெப்ரெஸ் குடுத்தீங்கன்னா கிளிக் டு மோர் டாஸ்க் வரும் அதுல அடுத்த டாஸ்களாம் ஃஆட் ஆவும்நெறய
ம் ம் சரி ஓகே ஓகே அப்பற சாப்பிட்டுட்டு ன் ன் எந்து டீ வச்சு குடுக்கணு வேல செய்றவங்களுக்கு
ஆமா உம் உம் உம் சேர்
ஓகே ஓகே ஆமா ஆமா டீ வச்சு குடுக்கணும் ஆஹ் அதுதான் பாப்பா போய் பால் வாங்கிட்டு இருந்தான்
சேரி சேரி சேரி
ஆ நான் அவங்களுக்கு எல்லாம் வேல செய்யறாங்க வச்சுக்கப்ப
சீக்கிரமா போய் வச்சு குடுக்கணுங்கிறாங்களா
இல்ல இல்ல அவ பால் கொஞ்சம் இருக்கு காளயில டீ வச்சு குடுத்து கோயில் இந்த கும்பாபிஷேகம் ல எல்லோருமே போனாங்க நா
ஏன் போல போற நீங்க
போல அவர் மட்டும் போனாரு அப்புறம் நான் ஃப்ரெண்டு கிட்ட கேஷ கட்டு இருந்தேன்ன அப்பறம் அவ அத வாங்கி அதை குடுத்துட் அப்புறம் சமச்சேன் ந வெய ஒ கவனம் கொடுத்துட்டேன் அது வெயில் லோ லோபி இருக்கு அது வந்து எனக்கு என்னா வந்துன்னா பன்னெண்டு மணிக்குக்கு மேலே என்ன பண்ணதுன்னே தெரில ஒரு மாதிரி மயக்கமா ஆ ஆம்மா. ஆதனால எங்கங்க அவருள்ள வெளில. எங்க போறது. கம்முனு வீட்டுலயே இருந்துரது.
துக்க வேண்டிதா ஒடம்தா. இந்த மாரி இருந்துக்க வேண்டியதா என்ன பண்றது ரொம்ப வெயில் அலைஞ்சாலு செட் ஆகாது இல்ல.
ஆமா அது. அந்த வெயிலே நம்மளுக்கு செட் ஆகல ஏன்னே. தெரியல. வீட்டுக்குள்ளயேதா இரு. ப்ப வெளியில எல்லா எங்கு போற வேல எல்லா இல்ல.
ஆஹஹேஹ.
இருந்தாலும் அது நம்மளுக்கு கொஞ்சோ செட் ஆகல.
சேரி சேரி சேரி திரும்ப அந்த டேஷ்போர்ட்ல எதாவது கால் எதாவது வெரிஃபை ஆயிருக்கானு செக் பண்ணீங்களா.
இல்ல இன்னு நா பாக்கவே இல்ல அதா சொன்னல்ல காலையில பேசிட்டு அப்புறோ அங்க தம்பி போன்ல ஒரு கால் பேசிட்டு. அதுக்கப்புறோ சமச்சுட். ட்டு திரும்ப அது டாஸ்குள்லயே போல. இது பண்ணதே பாத்தே பாத்துட்டு சேரி போலா மதியோ அப்படின்னா சேரி பேசுறதுக்கு ஆள். யாரும் இல்ல. இதுல கேள்ஸ் கேள்ஸ்ல்லா இருக்காங்களா குரூப்ல.
நெறைய கேர்ள்ஸ் இருக்காங்க கேர்ள்ஸ் போடு வாங்க பாருங்க ஐம் ஃப்ரீனு கேர்ள்ஸ் போட்டாங்கனா கேர்ள்ஸ கிட்ட பேசுங்க பாய்ஸ்க்கிட்ட நீங்க கால் மெசேஜ் பண்ணி. அவங்க நேம் என்னன்னு கே. கேளுங்க நேம் நம்பர் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறோ நீங்க கால் பண்ணிக்கங்க ஓக்கேவா.
யாரு லேட்டிஸ்னே தெரியலியே. நேம் வருதுதா இருந்தாலும் கொஞ். தா இப்படி சொல்லுவாங்க.
ஆஹ இல்ல இல்ல கேர்ள்ஸ் இருப்பாங்க நீங்க நீங்க திரும்ப அவங். க அப்டியே அவங்க நம்பர் போட்டாங்கன்னா சேட் பண்ணுங்க சேட் பண்ணும்போது உங்க நேம் நம்பர் சொல்லுங்க அப்டின்னா அவங்க நேம் சொல்லுவாங்க. இல்லன்னா நீங்க மேலா பிமேலா கேட்டு கேட்டுட்டே பண்ணிக்கீங்க ஒன்னு பிரச்சனயில்ல.
உம் உம் உம் சேரி சேரி ஓக்கே.
ப்ராப்ளம் இருக்காது மேல்லு இந்தாதா ஏதா பிரச்சனையாகு.
ஆமா ஆமா அதுக்கு அதுக்குதா யோசன. பண்ண வேண்டியதாருக். அன்னிக்கே குரூப்புல போடும்போது யாரோ ஜென்ஸ். .
உம் ஆமா நாதா சொன்ன நீங்க கேக்கல நீங்க நீங்க என்னன்னே தெரியாத. போட்டுட்டு மாட்டிக்கின்னா நா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்.
மெசேஜ்தா பண்ண.
கடவுளே கடவுளே அ நீங்க மெசேஜ் ஃப்ரீ டாஸ்க் க்குமே ஆடாகல அதுக்கே டாஸ்க் ஆடாகாது ஐம் ஃப்ரீனு சொல்லி நீங்க ஏதோ ஏதோ டெஸ்ட் பண்றதுக்காக ஏதோ பண்ணிவுட்டீங்க கட்டு
சரி அது அதுக்கப்புறமாதான் ஆப்பே ஓபன் பண்ணி இது பண்ண இல்ல இந்த போன் செட் ஆகல அப்டின்னு
இப்ப நல்லாதானே ஒர்க் ஆகுது ஒன்னும் பிரச்சன இல்ல இத வச்சு பாத்துக்கலாம் இப்ப கொஞ்ச நாளைக்கு பாப் போம் அதுக்கப்புறம் என்ன மாத்திக்கலாம் செட்டாகலனா
அதுக்குதான் கேக்குறேன் ஃபேமிலிக்கு எல்லாம் நறைய பேர் இதுல இருக்காங்க எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப்
நறைய இருக்காங்க மேக்சிமம் இதுல வந்து நைன்டி பர்சன் ஹவுஸ்ஒய்ஃப் தான் இது ஒர்க் ஃப்ரம் ஹோமுகாக குடுக்குற ஜாப் இது இல்லாதவூங்க கஷ்டப்படுறவுங் க வீட்லருந்து பாக்க குழந்தபுள்ள வச்சிட்டு வெள்ல போக முடியாதுல்ல அந்த மாரி கேசஸ் வந்து நறைய இருக்கு எங்கயிதுல்ல
ம்ம்ம்
சேரி அதா நம்ம பிரெண்டு இருக்காங்க அத பண்ண சொல்றதுக்கு அதுக்கு கொஞ்ச டைமிங் வந்தூ செட்
ஏங்க உங்க உங்க பிரெண்ட்ஸ் எல்லாமே பில்கேட்ஸ் ஸ்லெல்ல இருக்காங்கங்க நீங்க அவுங்களா இதெல்லா பண்ண மாட்டாங்க
அதுதான் சார் நம்ம இதுல இருக்கிறவுங்களே யாரயாவது ஃப்ரண்டா கனெக்ட் பண்ணிக்கலாம்னா நம்மளுக்கு எப்படி சொல்றது என்ன பேசுறது அவுங்ககி
ஒண்ணுங்கெடையாதுஜஸ்ட் என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க அப்டின்னு சொல்லிட்
சரி யாராவது நம்மளுக்கு கால் பண்ணு நான் போட்டிருக்கன் அப்டின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அவுங்க யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா பாப்
பண்லயா இது வரைக்கும்
உஹூம் ம் பண்ணல சரி பண்ணாங்கன்னா பேசி பாப்போம் யாரு என்னன்னு கேட்டுட்டு
இல்ல கண்டிப்பா பேசி பாருங்க இல்ல அதா ஃபீமேல்ஸ்ன்னா எதுவொன்னு பிரச்சனையாகாது அதுவே மேல்தா எதாவது லூசுதனமா அதுவு எல்லாரும் அப்டி பண்ணமாட்டாங்க பாதி பேர் அப்டி இருப்பானுங்க அது பாத்துக்கலா விடுங்க உம் உம் எல்லாருமே நல்லவனா இருந்துருவானா என்ன மாரி அதுதா செம்பற சரி பாப்போம் பாத்துக்கலாம் எல்லாத்தையும் பேஸ் பண்றோம் பேஸ் பண்றதான் லைஃபு க்எவா
இல்ல பேஸ்ட் பண்றது பிரச்சன இல்ல நம்மளுக்கு
கெ இசுகாதளவுக் பாத்து செரி அதா ஓகே ஃபிமேல்க்கு ஃபிமேல் கேண்டிடேட்டா பாத்து போடுங்க பாத்து போட்டு கேளுங்க ஒன்னு பிரச்சனயில்ல மேல்ல யாரவது பண்ணாங்கன்னா இல்ல நாட் இன்ட்ரெஸ்டடன்னு சொல்லிடுங்க இல்ல எனக்கு வேறு வேல இருக்கு நான் கொஞ்ச ம் கழிச்சு பண்றேன் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி டிராப் பண்ணி வுட்ருங்க ஆ ஃபீமெயில் பண்ணாங்கன்னா நீங்க கான்டெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க எப்போ ஃப்ரீயா இருக்காங்களோ கால் பேசு
செரி ஓகே ஓகே குரூப்லே மெசேஜ் பண்ணோ நம்மளுக்கு அவங்க யார் ஃப்ரீயா இருக்காங்களோ அவங்க வேன்னா நம கால் பண்ணட்டும்
உம் அந்த மாரி பேசும்போது அவுங்களே அவங்கள மட்டுமே பேச விடாதீங்க நீங்க ரெண்டு கால் பண்ணுங்க அவங்க ரெண்டு கால் பண்ணட்டும் அந்த மாரி பண்ண ஓகேவா
ஓகே ஓகே ஓகே செரி செரி
பண்ணிக்குங்க அது
உம் அப்டி நம்ம கால் பேசுனாலும் அது இவங்க அது வெரிபிகேஷன் பண்ணிதான் நம்மளுக்
ஆமா ஆமா ஆமா கால் பேசுனாலும் நீங்க கால் ரிசீவ் பண்ணி பேசுனாலும் வெரிபிகேஷன் பண்ணிதான்
உம் உம் ம்
ம் இது ரெண்டு பேர்ல யாராது ஒரு ஆள் தப்பு பண்ணாலு ரெண்டு பேர் காலு ரிஜெக்ட் ஆயிடு நாய்ஸா ஏதாவது சவுண்டு இது மாரி இருந்ததுன்ன
உம் உம் செரி ஓகே ப்ரெட்ண்டுக்கு என்னா ப்ரெண்டுக்கு ஒரு டவுட் இல்ல இந்த மாரி பேசுறதுக்கு பைசா தருவாங்களா நான் அவளுக்கு புதுசா இருக்குல்ல
இது அதுதான் அதுதான் நா சொன்னே இல்லயா இது எதுக் க்குத நான் நா அன்னைக்கு டீட்டெய்ல்ஸா சொன்னே இது வந்து ஒரு ஸ்லாங் நம்மளோட வார்த் வந்து மிஷினுக்கு
சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க சொல்லிட்டேன் நானு இந்த மாதிரி சொல்லிருக்காங்கன்னு சொன் சரி ஓகே ஓகே ஓகே அப்டின்னு சொன்னா இன்னொரு ஃப்ரெண்டு சென்னையில இருக்கா அவ ந்தாதா அதிகமா நா பேசுவே செரி அவுங்களுக்கு சொல்லணு சொல்லிட்டு பண்ற அவுங்களுக்கு இந்த மாரி பண்ண தெரியாது நா சொன்னல்லயா எப்டி பண்றதுன் தெரில தெரியலன்ட்டு அப்புறோ எப்பப்டியோ பண்ணியாச்சு பண்ணி பண்ணி கொஞ்சோ ட்ரை பண்ணி பாத்த ஃபஸ்ட் ஒரு ரெண்டு மூணுவாட்டி வந்து ஓப் பன் ஆக மாட்டிங்கிது நம்ப கண்டினியூஸா அத ஹை பண்ண பண்ணதா உள்ளயே போகுது ஆ அப்புறோ ஒரதா சொல்ல ரெண்டு ஆப் வந்து டெலீட் பண்ணிட்டு அப்றோ இத இன்ஸ்டால் பண்ணே அப்பற மறுபடி அன் இன்ஸ்டால் பண்ணிட் மறுபடி இன்ஸ்டால் பண்ண எப்டியோ அது ஓகே ஆகிட்டு ப்ரொஃபைல் டா போயி
க நா கட் பண்றே நீங்க கூப்புடுங்க